தோழி எடுத்து வணக்கம் தோழி ஆஹ ஆஹ நலமா இருக்கீங்களா ஆஹ சாப் சாப்டீங்ளா மதிய மதிய வேலையெல்லா வேலையெல்லா முடிஞ்சிருச்சுங்களா
ஆஹ மெல்லி இரை ச்சி எடுத்துருந்தோ சமச்சு சாப்
ச் உம்
ஒரு நாள் அது ஒண்ணு எடுக்கணு அது நாங்க ரெண்டு பேரு தான்னோன்ன வேணானு சொன்னே அவரு செரி ஏதோ ஆ ஆசபட்ருப்பாரு போல எடுத்துட்டு வந்தாங்க சமச்சு சாப் சாப்டாச்சு இன்னு சாப்படல இனிமேதா
ஆஹ நன்றி தோழி நன்றி இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள இப்ப நீங்க சொல்லவுமே ஒரு ஞாபக வந்துச்சு குடும்பத்துக்குள்ள இப்ப ச் ஒருத்தவங்க இல்லோன்னனோ நம்மக்கு அது சமைக் கிறதுக்கான ஒரு தோணுதல் இருக்க மாட்டிங்கிது பாத் திங்ளா நம்ம எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமா எல்லாரு ஆஹ எல்லாருமே இருந்திருக்கோ கூட்டு குடும்பத்தில இருந்து வந்திருக்கோ அப்டின்னும் போது ஒருத்தர விட்டு ஒருத்தர் நம்ம சாப் டறதுகு நமக்கெல்லா அதெல்லா தோணாது ஆனா எல்லாருமே இப்டி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க தோழி ஒரு சிலர் வந்து பாத் திங்ன்னா எனக்கு இது தேவ நா இன்னிக்கு எனக்கு புடிக்கு அப்டின்னு சொ சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க அங்க சுயநலமா அவங்க மட்டு செஞ்சு சாப்படறாங்க அப்டிங்கிற மாரி ல்லா இன்னு வாழ்ந்துகிட்டு தா இருக்காங்க தோழி இருந்துகிட் பிதா இரு க்காங்க ஆனா எல்லாருமே வந்து ஒரு சிலர் தா குடும்பம் எல்லா ஒன்னா இருக் க்கணு விட்டு குடுத்து போகணு அப் டிங்கிற ஒரு சூழ்நிலை ப்பாங்க ஆ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கலா பாத்தீங்கன்னா ஆ ஒரு ஆளா தா இருக்கறாங்க ஆனாலு நம்ம வந்து இத சாப்டலா அது சாப்டலா அப்படியெல்லா கிடையாது எனக்கு நேரத்துக்கு இத சாப்டணு அவுங்க ஆச பட்ற போய் சிக்கன் எடுத் வந்த் சாப்ட் வந்த்ருவாங்க மட்டன் எடுத்துட்டு வந்து சாப்ட்ருவாங்க என்ன பிடிக்குதோ அதாவது ஒரு ஆளா இருக்கோமே அப்படிலா வேண்டா அ அப்படிங்கறதெல்லா கெடையாது அவுங்களுக் என்ன தேவையோ அத வந்து சாப் இருக்குவாங்க பத்துக்கும் அந்த குடும்பத்தில இருக்கவங்க அப்படி இருப்பாங்களா மாமியார் வேணும் மாமனார் கொண்ணு செய்யணும் அப்புறம் கூட யார் யார் இருக்காங்கலோ அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த வீட் இருக்க பெரிய மருமக தா பத் த்தீங்கன்னா அத ஒன்னு சேர்த்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டு குடுத்து போறது அது ஒரு குடும்பத்த பார்க்கவே ஒரு அழகா இருக்கும் ஆனா எல்லா குடும்பங்களையும் அப்படி இருப்ப பாங்கனா கிடையவே கிடையாது இது என்னோடது இது நா சமத்த வச்சிட்டு நா சம்பாதிச்சிட்டு வந்தது இது இவ்வளோதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்டு போற காலகட்டத்திலயும் நம்ம வாழ்ந்துகிட்டு தா இரு தோழி இப்ப அது மாதிரி சூழ்நிலைகல்லாம் நீங்க ஏதும் பா்த்திருக்கீங்களா இது பண்ணிருக்கீங்களா
ஆஹா அது மாதிரி எனக்கு தெரிஞ்சி இல்ல எனக்கு எங்க மாமியார் வீட்டு சைடு ஏன் குடும்பம் எங்க சைடு தா எனக்கு தெரியும் மத்தபடி வேற யாரு ஆனா இது மாதிரி கேள்விபட்டுரு என்ன நடக்குது ஏ ஏ வீட்லியே எத்துக்கிட்டீங்கன்னா யாருமே இல்லன்னா நா வீட்ல சமைக்க கூட மாட்டே காலைல என்ன செஞ்சோமோ அதயே சாப்ட்டுக்வே செரிப்போது நம்ம ஒரு ஆளுக்கு ஏ வெர சிக்கன் நா எடுத்து சமைக்க மாட்டே அதயே எடுத்து சாப்ட்டுக்குவே இப்ப காலைல சாப்பாடு செஞ்சிட்டோமா அதே போது நைட்டு பாத்துக்கலா அப்டின்ட்டு நைட்டு ஒரு மாவு இந்தா அந்த கொழம்பு வெச்சு தோச ஊத்திட்டு ஒரு சின்னதா ஒரு சா காரா சட்னி அரைச்சு சாப்ட்டுக்குவே நறைய வீ ட்டுங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லா நெறையா இருக்குதுங்க என்னோட காசு என்னோட து நா சமைக்கிறே நா சாப்புர்றே நா ஏ அத விடணு நா ஏ என்னோட சாப்பாடு ஆசைய நானே தாகரிக்கணு நா சமைச்பே சாப்புடுவேன்னு அது மார் ல்லா எடுத்து சமச்சு சாப்பட்றாங்க நானு ப கேட்ருக்கே பா த்துருகே ஆனா எங்க மாமியார் வீட்டு சைட்லெல்லா அந்த மாரி எங்க மாமியார்லா பையன்ங் யாரு இல்லன்னா எ இதுவு எதுக்கியா சாம்பாரோ இ பரு பு வேக போடு‌ புளித்தண்ணிய போடு அத பண்ணு இத பண்ணுணு அவுங்களு சிம்ப்லா பிள்ளைங்க வீட்ல கணவர் யாரு இல்லன்னா அந்த சாப்பாடு சமைக்கிற அ அதாவது எல்லா வந்துட்டாங்கனா வ் ரிஸ்க் எடுத்து பெரிய இதா சமைக்கிறது வேற யாருமே இல்லன்னா எதுக் க்கு சமைச்சுட்டு நம்ம சும்மா து இருக்கற்த வெச்சு சாப்ட்க்குவோ அப்பிடிங்கிற மாதிரி அந்த சமையல் வேல சோம்பேறின் சொல்ல வர்ல ஆனா இத வந்து ஒரு ஈடுபாடோட செய்ய மா டாங்க. அதேதா எனக்குமே நா வீட்ல யாரு இல்லன்னா ஒரு ஆளு நம்ம தனிங்க இருக்குறோ எதுக்கு வேணா விடுங்க அ அப்டினு அவருக்கு என்ன வ விருப் பமோ தெர்ல ஓ கோழி இறைச்சி எடுத்துட்டு வந்தாங்க சேரின்னு நானு செஞ்சுட்டு கொஞ்சொ வறுவல் பண்ணிட்டு கொஞ்சொ க்ரேவி பண்ணிட்டு சாப்ட்டோ அதுவே இப்ப வேஸ்ட்டா இருக் கு அது என்ன பண்றதுன் தெர்ல அப்டி இருக்குது ஏன்னா புடிக்க மாட்டேங்குது தோழி அது வந்து பைய இல்ல வீட்ல ம் அத்னால ஏண்டா இத இன்னோனு நைட்டு எனக்கு வேணான்ட்டு போய்ட்டாங்க இப்பவே அந்த மாரி இருக்குனு நம்ம வீட்ல இருக்கிறது ரொம்பவு எடுக்கல ஒரு அரக் கிலோ எடுத்துட்டு வந்ததுக்கே இவ்ளோ இது அப்பயு வேணாங்க சும்மா ஏதாவது முட்ட மாரி ஏதாவது செஞ்சுக்கலான்ன இன்னிக்கு பொழுது இந்த மா ரி போயிடுச்சு அ குடும்பத்துல எல்லா பாத் தீங்னா நறைய வீட்டுங்கள்ல பெரிய பெரிய குடும்போலா பாத் தீங்கனா எடுத்தா ஆ ஓ பெரிய குண்டான்ல சோறாக்குறது கொழம்பு வைக்கிறதுவு பாத்தீங்கனா அதெல்லா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாருக் கு பாக்கவே அது மாரி குடும்பம்லா எங்க மாமியார் வீட்ல எல்லா நானு இருந்தே இப்ப எல்லாம் போச்சு மாமியார் ஏறந்துடாங்க தனிதனியா போய்ட்டாங்க எல்லா பிரிஞ்சு போய்ட்டு குடும்பமே தனித்தனி குடும்பமாயிட்டாங்க இல்ல தோழி இந்த ஒரு கால் வந்துச்சு கட் பண்ணிப்புட்டே ஆ, ஆ அந்த மாரி இப்ப பாத்தீங்னா ரொம்ப இப்ப குடும்பத்துல எல்லா பாத்தீங்கனா நறையா ஆ‌ இது நமக்கு நறைய பேரு பாத்தீங்கனா எல்லாருமே அந்த மாரி ஒரு பற்றுதலோட சமைக் கிறது சாப்புட்றது யாருமே இப்ப சொல்றதுதில்ல
ம்
ப இத்தா இருக்குது
நம்ம நெறைய எடத்துல பாத்துருப்போ தோழி ஒரு கல்யாணமோ ஒரு நிகழ் சியோ ஏதோ ஒரு வரும்போது பாத்தீங்கனா ஆ அப்டியே குடும்ப குடும்பமா வந்து இருப்பாங்க ஒரு மாரி செட்டு பொடவ கட்டிட்டு ஆ நல்லா வந்து ஜாலியா இருப்பாங்க அந்த குடும்பமா உக்காந்து சாப்டயில அம்மா அம்மா அவுங்ளுக்கு அத வைங்க அம்மா அம்மா இத வைங்க அத்த இத கொண்டு வந்து இங்க வைங்க அப்டின் சொல்லும்போதுலா அத பாக் குறதுக்கே அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கோ அப்புறோ ஒரு காதுகுத்தோ இல்ல ஒரு கல்யாண ஃபங்ஷனோ அதெல்லா பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே இது நாங்க செய்றோ இது நீங்க பண்ணுங்க அப்டின் சொல்லி எடுத்து வெச்சு செய்யும்போது அதெல்லாம் பரவால்ல இன்னு கிராமங்கள்லலா ஆனா அந்த ஒரு ஒற்றும எல்லா இருக்குன் தா சொல்லலா தோழி நகரங்கள்ல எப்டியோ கிராமங்கள்லலா பாத்தீங்னா எங்க வீட்டு பொண்ணு நீங்க கட்டிக்கணு உங்க வீட்டு பையன நாங்க எடுத்துக்கணு ஆஹ் நம்ம சொந்தத்துக்குள்ள எதும் போயிர கூடாது அந்த மாரிலா இன்னமு அது நடைமுறைல இருந்துகிட்டுதா இருக்கு தோழி ஆனா
உம் கண்டிப்பா ஆமா அதெல்லா இருக்குது சொந்தோ விட்டு போகாம இருந்தா தானே பிள்ளைங்ளுக் க்கு நாளைக்கு ஏதாவொன்னு சண்ட சச்சறவுனா அவுங்களுக்குள்ளியே பேசி முடிச்சுக்குவாங்க நம்ம பாட்டுக்கு குருட்டாம்போக்ல அது சரி யாரோ எவரோன்னு கல்யாணம் பண்ணாலு அப்டியு பிரச்சன இருக்குது எல்லா வீட்லயும் அப்டி இல்லியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்கலா இன்னைக்கு சந்தோஷமா மா இருக்குறவங்களு இருக்காங்க ஆனா இன்னைக்கு காலகட்ட அதுல இப்ப இருக்றகு நடைமுறை வாழ்க்கைலா பாத்தீங்னா பிள்ளைங்ளுக்குலா நம்ம எதுவுமே அட்வைசு பண்ணக் கூடாதுங்றாங்க அவ்ளோ கண்டிஷன் போட்றாங்க அவ்ளோ இது பண்ணுதுங்க பிள்ளைங்கலாம் பாத்தீங்னா நம்மளும் இந்த காலத்துக்கேத்தாப்ல நம்மளும் பாத்துக்கிட்தா இருக்கணு பயமாதா இருக்குது என்ன பண்றது பிள்ளைங்கள்ட நம்மளும் நல்லது கெட்டதுலா சொல்லி நம்மளும் கொண்டு வர வேண்டிதா அப்றோ என்னா பண்றது தோழி
கண்டிப்பா தோழி
முக்கியம் வர போற பொண்ணையு பாத்துக்கணு நம்ம அந்தளவுக்கு ஈக்வலா பாத்து லானா பிள்ளைங்க மனசுல இன்னைக்குள்ள பிள்ளைங்க மனசுல யாரு எப்டி இருக்காங்கன்னு நம்ம எப்டி அத கண்டுபிடிக்கறது பாக்றது சொல்லுங்க அவுங்க இதுலயே நம்மளும் போலானாலும் அவுங்க இன்னைக்கு இருக்ற காலகட்ட சூழ்நெலை பாத்து நமக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது அவங்க வலிக்கு நம்ம போலானாலும் எப் டின்னு நம்ம குணம் இதெல்லா வந்து மாத்திக்லானா நம்ம கணவர்லாம் இருக்காங்க அவங்க அந்த மாரி வருவாங்ளானு தெரியாது எப்டி எங்குட்டு போறது ம கனுக்காக பாக்றதா இப்ப வீட்டுக்காக கணவருக்காக பாக்றதான்னு ரொம்ப குழப்பமா இருக்குது பல குழப்பங்கள் பல இதெல்லா இருக்குது குடும்பத்துலனு சொன்னா அதனால நிறய விஷ்யங்கள் அம்மாக்கள்தா நடுல மாட்டி கிட்டு ரொம்ப விட்டு குடுத்து போற மாரி இருக்குது நிறய விஷ்யங்கள்லா எடுத்துகிட்டோம்னா ஆமா
ஹம் அதே சின்ன பிள்ளைங்களால எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நம்ம அம்மா அப்பாலா நம்மளுக்கு வந்து நறைய சொல்லி் கொடுத்துருப்பாங்க ஆ ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் ஆஹ் து மாரி செய்யணும் அது மாரி செய்யணும் ப்ப அதே மாரிதான் நம்ம வந்துட்டோம் நம்ம பிள்ளைங்க இருக்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளும் அதையே சொல்லி் கொடுப்போம்ல தோழி அ விட்டு கொடுத்து போணும் எல்லாரும் வேணும்னு நனைக்கிறோம் ம் அந்த மாதிரிலாம் நனைச்சி நம்ம நிறையா அப்ப பண்ணுவோம் அதே மாரி ஸ்கூலுக்கு போயிட்டீங்கு வச்சோங்களேன் அங்க உள்ள நண்பர்களையும் பாத்தீங்கன்னா ஆஹ் நமக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது ஏதோ நம்ம வந்து போய் நண்பரா தான் பழகியிருப்போம் ஆனா அவங்க நாலு அடைவுல பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினரா வந்துருவாங்க ஆஹ உறுப்பினரா வந்து பாத் ங்கன்னா ஒரு சொந்தம் மாதிரி ஆயிடுவாங்க நம்ம சொந்தத்துக்குள்ள அவங்கள இணைச் சிக்கிட்டு ஆஹ் நா நாலு அடைவுல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அஹ் நம்ம சொந்தம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி வர்றது கூட வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஒரு நல்ல நட்பு இப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகளுமே இந்த சூழ்நிலையில் இருந்துகிட்டு தான் இருக்குது உம் உம்
அது அவங்க வீட்டுல இப்ப நம்ம வீட்டுல பையன் இருந்தா அவங்க வீட்டுல பொண்ணு இருந்தா நம்மளே பேசி முடிச்சு வைக்கிறோம் அதை இதே குடும்பம் இதாவே ஆயிருது சுப நிகழ்ச்சியோட அந்த பழகுன நண்பர் வந்து நாளைக்கு உறவு முறையில வந்துடுறாங்க அது நல்லது தானே நம்மளோட பழக்க வழக்கோ பிள்ளைங்களோட அது சரி நல்லா படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைப்போம்
ம் ம்